ங்க ஆஹ் நல்லா இருக்கேன்ப்பா நான் கொஞ் நல்லா இருக்கேன் என்னமோ சொல்லான்னு வந்த அத்தான் நான் போனக் கால்ல நான் சொன்னே இல்லைங்களா தமிழ் வொர் வாஸ்தியார் ஒரு கத சொன்னாங்கன்ட்டு அவர் வந்து அடிக்கடிக்கு தமிழ் மீடியமா வருவாங்க இங்கிலீஷ் மீடியம் வ ருவாரு ஒரு டைம் வந்து முடிங்க எல்லாம் ஒன்னா உட்கார வச்சு ஒரு கதை சொன்னாருங்க ச இன்னைக்கு ஒரே னல்ல மறக்க முடியாது அந்த கதை ஒரு விடுகத மாரி கேட்டாரு இதுக்கு யாருக்கு ஆன்ஸ் சர் சொல்றீங்களோ அவங்கதான் புத்திசாலினாரு
ஆ
சொன்னாரு பர்ஸ்ட் பர்ஸ்ட் என்ன கதை சொன்னார்னா ஒரு வாட்ச்மேன் வெளிய உக்காண்டுந்தாரா ஒரு வீட்டுக்கு
ம் ஹலோ ஹலோ கேக்குதுங்களா
ஆ கேக்
ஒகே ஆ ஆ கேக்
ஆ அந்த வாட்ச்மேன் என்ன பண்ணிருந்தார் ஆ வெளிய உக்காந் தூங்கிட்டு இருந்தாராம் ஒரு நாள் சேரி அத பாத்தாராம் போய்ட்டாறாம் உய்னொரு நாளும் தூங்கிட்டு இருந்தராம் அது பாத்தாரா போய்டாரா செரி இன்னொரு நாள் என்ன பண்ணாரு ஏ தூங்குறன்னு அவர் கே்கலியா செரி வாட்ச்மேனோட வேல நா முழிச்சிட்ருக்குணூ ஆனா தூங்கிட்டு தா இருந்தாரு செரி இத மனசுல வச்சு சர் எதூமேக் கேக்ல அவரு ஒரு நாள் க வந்து ஐயா நீங்க இன்னிக் கி வெள்ள துணி போட்டு போவாதீங்க வெளிய நீங்க உங்களுக்கு வந்து அடிபட்டுர்ற் மாரி நா கனவு கண்டே இதேன்ற இதே துணிதா ஆ நீங் துணி மாத்தின் போங்க அப்டினு சொன்னாரா செரிப்பா ஆ செரி நா உ நீ சொல்றதே நா இது பண்ற பத்து நிமிஷோ நா கழிச்சு நான் போயிட்டு வரே எனக் எது நடக்லேனா உ கனவு பலிக்லேல்ல ரெண்ட்டு பத்து நிமிஷோ கழிச்சு போனாரா போய்ட்டு ஏதவு நடக்ல வீட்டுக்கு வன்டாரு வந்து ஒரு க பாத்தாயிருபா கைல குத் செ சரிப்பா நீ வீட்டுக் போயிட்டு வா அப்டின்னாரா ஏ மொதலாளி நா உங்கள்க்கு விசுவாசமா தானே வேல செஞ்சே ஏ என்ன அனுப்பிடீங்க அப்டின்னு கேட்கும்போது ஒரு பதில் சொன்னார அது என்ன பதில் ல்லாருக்கூன் கேட்டாரு திடீனு எனக்கு பாருங்க நான் அவர் சொ இன்னோனு வாட்சமேன்னா முழிச்சினு தா இருக்கணு மு ழிக்கிற வேல தா செய்ணு அவர்துங்கிருப்பாரு அதனால வேலைய விட்டு அனுப்பிட் தரன் டாங்க நானு ஒரு கை தட்ற சொன்னாங் பாருங்க நெஜமா நென்ச்சிக் கூட பாக் ல நான் அந்த பதில அவ் அவரு வச்சிருப்பாரின்டு அப்புறம் அவரு சொன்னாரு எவ்ளோ புத்திச சாலிப் பாருங்க இததான் நானும் நெனச்சேன் இவரு வா ட்ச்மேன் எதுக்கு வைப்பாங்க கண் முழிச்சுட்டு ஒரு வேல செய் ஒரு பாக்கணும் வேல ஒரு நல்ல வேலப் பாக்கனும் அதுக் காக தான் நா அந்த பத்தாயிர ரூவா அவனுக் குடுக்குற மாசம் நீ தூங்கிட்டு கனவுள இது வந்துச் சி நீ என்கிட்ட சொன்னனா நான் உன்ன நம்பி என வீட்டே ஒட்னே எப்டினா உங்கிட்ட ஒப்படைப்பேன் அதுனால வேண்டாம் அந்த வேலக்கி நீ போவ்ன் ட்டாங்கலா இது ஒரு கத சொன்னாங்க இன்னொன்னு வந்து மரத்துல மரத்துல வந்து நூறுக்கு நூறு காக்க உக்காந்துட்ருஞ்சா நூறு காக்கா ஒக்காந்துட்ருஞ்ச்சா அந்த பக்கமா வந்த வேடன் வந்து ஒரு காக்காவ சு சுட்டுட்டாரா ஒரு காக்காவ சுடம் போது அப்புறம் மீதி எத்தன காக்கா இருக்கோன்னது எல்லாருமே நானு சேந்து தொண்ணூத்தொம்பது காக் கான்டோ ப்ச் ஓகேங்களா தொண்ணுத்தொம்போர் காக்கா சுட்டாத் தொண்ணூதொம்பது காக் காருகொண்றது அப்ப அந்த மெச்சூரிட்டிக்கு அவ்ளதா அவரு இன்னா சொன்னாரு அவரு என்னா சொல்லியிருப்பாரு சொல்லுங்க பாக்லா நீங்க
ஆஹ் இந்த கத எங்க ஸ்கூல்லயு சொன்னாங்க நாங்ளு அதே பதில்தா சொன்னோ அப்புறம் பாத்தா அதுக்கு ஆன்சர் ஜீரோ
ஆம்மா அதுக்கு வந்து ஆஹ் ஏய் சூப்பர் பா உங்களுக்கு சொன்னாரா இது தா எங்களுக்கு சொன்னாரு ஏ ஒரு ஒரு காக்கா எறந்துட் டு கோஸ் சார் அதனால நைன்டி நைன் காக்கா இருக்கு சார்ன்னது நாங்க க ஆஹ் எல்லாரு இதுலதா முட்டாளாயிட் டீங்கன்னாரு அப்புரோ பார்த்தா ஒரு வேடன் தொ சுடம்போது ஒரு சத்தத்த கேட்கும் போது ஒரு குருவியோ காக்காவோ அந்த மரத் துமேல உக்காராது அவுங்க வேடந்தாங்கள பாத்து பறந்துருவாங்களா எல்லாருமே அதெல்லாதா மரத் துல வந்து எந்த காக்காவுமே இல்லையா அப்பயு நா சொல்ற சார் ஒரு காக்க பயந்துனு கீந்துனு உக் க்காந்துனா என்ன சார் பண்றது நீ ஏமா இதே கேக்குறமா இது தாமா எங்க வாத்தியார் சொல்லி குத் தாருன்னு வாரா ஒரே சிரிப் ப்பாருக்கு ஐயா வரும்போது இதெல்லா அ ஒரு மாரி இன்ட்ரெஸ்டா இருக்கு பயங்கர பாட்டு போடுவாரு கைவேல கோ ரூமுக்கு கூட்டிட் போவாரு எந்த வேலைகள்லா சொல்லி மகாத்மா காந்தி வச்சிருந்த பொருள்லெல்லா வந்து
ம்
வச்சிருந்தாரு அந்த ராட்னம்ம சுத்துறது அப்டி யூஸ் யூஸ் பண்றது அந்த நெய்றது எப் நெய்யறது அது ஒரு ஒரு வே கைவேலன்னு ஒரு ரூமே இருந்துச்சு பாருங்க அப்பல்லா ரயில்வேஸ் குள்ள இவுங்ளுக்கலா ஒரு வப் இப்பயோ அந்து ஓவிய ஆசிரியர் இருந்தாங்க கை வேல ஆஸ் சிரியர் இருந்தாங்க பி டி வாத்தியார் த டான்ஸ் மாஸ்ட் டான்ஸ்க்கு நடன ஆசிரியர் இருந்தாங்க அந்த ரிங்க் எல்லா சொல்லித் தருவாங் தெரிமா ரிங்கு இடுப்புல சுத்றது கையில சுத்றதுலா ரிங்ஸ் அதுக்கு ஒரு வாதியார் இருந்தாங்க ங்க அது எனக்கு சொல்லி கொடுத்தாங்க நா கத்துக்கிட்டே ரெண்டு வர்ஷ் து கத்துக்கிட்டே நானு அது ரெண்டு வருஷம் கத் த்துட்டு பண்ணம் பாருங்க அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு கிட்டத்தட்ட நானு எட்டு ரிங்க் சுத்த த்துவே கால் கை முட்டி கழுத்து எல்லாமே சுத்துவே அதுக்கு எங்க அப்பாவே ரெடி பண்ணி குடுத் த்தாரு பாருங்க பத்து ரீங்கு ரெடி பண்ணி குடுத்தாரு அந்த கம்பி வளச் சி ரிங்க ரெடி
ஆமா அது மொதல் முறையா ரயில்வே ஸ்கூல்ல தா நானு பாத்தே ஒரு பொண்
ரொம்ப ஃபேமிலியர் அங்க ஆமா இப்ப நஜமாவே நீங்க அந்த ஆன்சர் பண்ணோனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாய்ட்டு செ ஏ நம்மள மாரியே ஒருத்தர் இருக்கிறாங்கடா அ பயங்கரமா ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு போப்பா சூப்பர் சூப்பர் அப்ப உம்
அப்போ ஆ சின்னதா ஒரு நோட்டு வச்சு டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க அப்ப பண்ண போது இந்த ஆன் சர் தா நாங்க பண்ணோ அப்புறமா தா சொன்னாங்க மிஸ் வந்து எப்டி இருக்கு கா க எல்லாமே பறந்துடு தான இருக்கு அதே அஹ் யாருமே கரெக்டான ஆன்சரே
பண்ல அதுதா அது அவரு சொன்னது நா ஒர் டைம் திருக்குறள் சொல்லியிருந்தே எல்லாரு எது இல்லய இப்போ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு திருக்குறள் பண்ணணுமா அத தீயினால் சுட் ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அழாகா உச்சரிப்போட த விளக்கத்தோடு சொன்னே நானு அதுக்கு அந்த தலைமை ஆச் சிறியர் கணேசன் ஒருத்தவர் ஒர்க் பண்ணியிருந்தாரு கூப்ட்டு எனக்கொரு பெண்ணு ஒக்கு ப்ரெசென் பண்ணி கையில காஸு குடுத்தாரு நா காஸ் வாங்குல அப்போ அது க்கு பாராட்னாரு ஐயய்யோ காஸ் குடுத்துக்குமா நா நெசமாவெ எனக்கு ரொம்ப நல்ல மெம் மொரிஸ்ப்பா அங்க எனக்கு துஸ் ரயில்வே ஸ்கூல்ல வந்து அஹ் நானே ராணி நானே மந்திரி அவ்ளோ ஜாலி என்ஜாய் பண்ணு எ வாழ்க்கைய என்னைக்கு செஞ் ஜோசஃப் குள்ள உள்ளப் போணணோ அனைத்து அனைத்தும் போச்சு ஐயோ ஏ கேக்குறீங்க போட் இல்ல இல் இல்ல அண்ணியு நா நல்ல தா இருந் ஜாலியதா இருந்த பட் ஸ்ட்ரிக்ட்டு
கோய்யேடுல இருக்கு படிக்கு போது அது ஒரு விதமா இருக்கு ஜாலியா இருக்கா எங்க தங்கச்சி சொல்ல ஆ நண்பா நண்பீன் தா கூப்பிடுவாங்க அவுங்க எங்க தங்கச்சி அப்டிதா நண்பாஸ் நண்பா சொல்லிதா பேசிட் ருப்பா அவங்க ப்ரெண்ஸ்சுன் கிட்டேல்லா அவுங்குள்ள நம்பீன்னு சொல்லி பேச் வாங்க நாங்க அ பேசி கலாச்சின்னு வாங்க அனா எனக்குதா அந்த கூடுப்பணம் லே எல்லா கேல்ஸ் ஸ்கூலு அப்புறம் லே கேல்ஸ் காலேஜ்ஜு காலேஜி அப்படியே போயிச்சு எ வாழ்க்க அத அ எங்க மூணு தங்கச்சிங்களுக்கு ரயில்வே ஸ்கூல்லியேதா படிச்சாங்க அதுனால அவுளுக் எங்களுக்கு நல்ல ப்ரெண்ட்ஸ்சு அந்த என்ஜாய்மெண்ட் டு இதெல்லா அனுபவிச்சாங்க ரொம்ப எதுவுமே பண்ணவேல் த
ஆம்மா ஆமாங்க நெறைய பேரு எங்க அண்ணலக் ஸ்ஸோ எங்க அண்ண எங்க அக்கல்லா செமய என்ஜாய் பண்ணாங்க எல்லாமே ரயிலவே ஸ்கூல் நா சமைய என்ஜாய் பண்ணுவங்க நாங்க தங்கச்சி எல்லார்மே அங்க தா பட்ச்சோ அதுக் அப்புறந்தா வந் து அங்க கவ் கொறைய கொறைய கொறைய என்னாபச் சென் ஜோசப் வந்ததுலந்து ரயில்வே ஸ்கூல் ரொம்ப அடி வாங்கிற் சு அங்க வந்ததுலேந்த கேர்ள்ஸ்க்கு பாதுகாப் புலா அப்டி இப்டின்ட்டு இந்த பக்கோம் பொய்ட்டமா நெறைய்ய போயிடுச்சு நறைய சீட் போயிட்டு லாத் ஃபஸ்ட்ல ஒரு பத்து ஸ்டூடண்ட வச்சு நடத் தர மாரி ஆயிட்ச்சு அதுக்கப்புற் ரயில்வே ஸ்கூல் தமிழ் மீடியொ இங்கிலீஷ் மீடிய எல்லாமே ஒன்னாப் போட்டாங்க போட்டு அங்க நடத்துனாங்க டீச்சர்ஸ்ங்களா ரொம்ப பாதி ச்சாங் பாவோ, எனக்கு அது பாக்கும்போதுலா கஷ்டமா இருக்
ஆமா அந்த வழியே போம்போது
அந்த வழியா போம்போது அப்டியே என்னவோ ஃபீலிங்கா பாத்துன்னு போயினுருப்ப நாங் கூட
ர செடி கொடி மல் முளைச்சின்னு அப்டியே இதா இருக்கு ஆனா இங்கிலீஷ் மீடியத்த எல்லா கொஞ்ச கிளீன் பண்றதுக்கு ஆள் வந் தாங்கன்னாங்க
ஆமா ஆமா கொஞ்ச மெயின்டென் பண்ணாங்க தமிழ் மீடியம் வந்து அப்ப நா இருக்கும்போதே பாழ் அடைச்சிருச்சு, நா லெவன்த் படிக்கும்போதே போய்டுச்சு அது சிக்ஸ்த் செவ டென்த் வரையு நா டென்த்து நாங்க எங்க செட்டு டென்த்து வரயு ஓகேதா அதுக்கு மேல அப்பற டவுன் ஆயிடுச்சி அப்டியே டவுன் ஆயிடுச் சு நெறைய பாம்பு அங்க இருக்கவே பாம்பு நெறையா வர ஆரம்பிச்சிருச்சு நெறைய இருக்கவேதா ஸ்டூடெண்ட்ஸ வந்து அங்க விடக்கூடாது கொஞ்ச டேஞ்சர் ப்ளேஸுன்ட்டு க்ளீன் பண்ணாங்க ரொம்ப பெரிய பேசுவா செம்மையா இருக்கு ஸ்கூலு எல்லா சூப்பரா இருக்கு கிளாஸ் ரூம் நல்லாருக்கு பின்னாடி ஸ்போர்ட்ஸ்க்லா செம இம்பார்ட்டன்ட் இதுல ஒரு சாந்தா அக்கன் ஒருத்தர் இருப்பாங்க என்னா ஸ்போர்ட்ஸ் இன்னைக்கு கூட அவங்க என்ன மெடல் வாங்கி போலீஸ் ஆயிட்டாங்களா அவங்கோ கிட்டத்தட்ட எப்டோ ஒரு எர நூறு சர்டிஃபிகேட்லா வெச்சுரு ப்பாங்க, நானே நூறு சட்விகேட் வச் சினுருக்கிறே அவங் க எப்படியு ஒரு ஒரு எரநூறுனா வச்சுனுப்பாங்க நூறா மிச் சமாவே இருக்கு என்து என் கிட்டயே இப்ப அறுபது சர்பிகேட் வச்சுட்ரூக்ரேன் ஒரு நாற்பது சர்டிபிகேட் எங்கள்வீட்ல எத்து தொலைஞ்சிட்டருக்கும் நான் அத மெயின்டன் பண்ணல ஸ்போர்ட்ஸ் தான் பயங்கரமா எனக்கது அந்த போலீஸ் ஆஃபர்லாம் வந்துச்சுப்பா சித்தப்பா போலீஸ் தான் அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணி கொடு உனக்கு தான் ரன்னிங் நல்லா இருக்கு ஸ்போர்ட் கோட்டா லா போயிடுவ வா நா ஹைட்டா இருக்குறேன் ஓக்கே பைவ் பாய்ண்ட் பவ் ஃபை பன் சிக்ஸே வர நீ அழகா போடு என்னா எந்தன நேர தெரியங்களா ச் நான் தான் என்னா பண்ணட்டு டொல்த் முடிச்சட்டு எல்லா காலேஜ் போறங்க எல்லா நல்ல டிரஸ் பண்ணுவாங்க என்ன மட்டும் போலிஸ் க்கு அனுப்பி ங்கள அழுந்துந்தேன் யாப்பத்தெரிஞ்சுது அதோட உத்தியோகத்தை பத்தி தெரிஞ்சன்னுச்சி வச்சுக்கோங்க இன் நேரத்துக்கு நா எஸ்ஐ ஆவே ஆயிட்டு ரிட் ண்ட ஸ்டேஜ வன்ட்டு இருந்துக்கு அவ்வளவு நலஜமா சூப்பரா இருந்துக்கும் அழகா ஆவடி இல்ல செட்டலாயிருப்ப ப ஒரு போலீஸோடு ஒரு கட்ஸா வாழ்ந்திருப் ப்ப நல்லா தான் இருந்துக்கும். போங்க அதெல்லாம் தவறாதான் உட்டுட்டு பிறகு தான் போச்சேப் போச்சு ன்னு அடிச்சுக் ங்கறதது ம்ம் என்ன பண்றது போங்க. யாரார்ருக்கு என்னன்ன விதி முடிஞ்சிருக்கோ. அது அதுதான். அது வேற வழியே கிடையாது. இப்படிதான் மாடின் சின்னா பணமா போனோம்னா கது
திய மதியியாளம் மென்லான்னு ஒரு பழமொழி சொல்றாங்க.
இருக்குதுங்க. மத்த தியால வென்றுக்கலாம். புரியுதுங்களா அதெல்லாம் உண்மைதான் விதி இப்படி நம்மள வ வந்து இப்போ ஒரு எடத்துல நம்ம நர்சிங் தான் படிக்க போறோம்னு தல்ராங்குனச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள். எனக்கு நர்சிங் மேல எந்த உடன்ப் பாடு கிடையாது. எனக்கு போலீஸ் ஆவணு ர அச்சீவ்மெண்ட் அப்ப அந்த ந அந்த எடத்துல நா என் என்ன யூஸ் பண்றே. என்னோட மதிய தா யூஸ் பண்றே. நா யூஸ் பண்ணி நா இங்க படிக்க மாட் ட நா இதை படிச்ச இது நல்லா இருப்பே. என் பியூச்சர் நல்லா இருக்கும்ன்றது நா யோசிக்கிறது. அங்கதா உட்கார வெக்கறத அது நானு இவங்க க் இவங்க பேச்ச எல்லா கேட்டே சரி விதி இப்டிதா போலக்குது நம்ம இப்படியே போயிரலா நம்ம விட்டோன்னு வெச்சுகோங்க வீதி தா விளையாடு. நம்ம மதியா மதிய மதி வேண்ட றது வந்து இப்டிதா
உஹம்
சரிங்க ஆஹ் என்னமோ சொல்லான்ந்த இரவு நேரம் ஆயிவிட்டது தோழி நல்லா தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுங்க. காலையில கண்டிப்பா இன்னொரு நினைப்பில் வந்து என்னோடய சின்ன வயசு என்னென்ன நடந்து எங்களோடய வாதியார பத்தி உங்கள்வாதியார பத்தி நல்லா பேசலா. ஏன்னா இதெல்லா பேச பேசதா உங்களோட அரும் உண்மையு தெரியுது ஒரு மாரி சந்தோஷமாவு இருக்கு மனசுக்கு உம் நன்றி தோழி நன்றி தோழி ஆஹ் இரவு வணக்கம் தோழி